ஹலோ ஹலோ வணக்கோங்க வணக்கோ தோழி எப்டி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோ நீங்க எப்டிங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க சாப்ட்டீங்களாங்க
இன்னு இல்லைங்க ஒங்ளுது சாப்டாச்சா
அ கால்ல வந்து நாங்களு நா சீக்ரோ கொஞ்சோ எந்திரிச்சுட்டேங்க செரி பசங்கள எழுப்ப லேட் ஆயிடுச்சுங்க அப்ப பசங்க எழுந் த ஒடனே ஒரு வெளிய போற வேல இருந்துச்சுங்க
ஆ
போயிட்டு குளிக்க ரெண்டு பசங்கலயு தலைக் குளிக்க வச்சுட்டு
ம்
ஆ தோச சுட்டுட்டு சட்னி தோசங்க அ தேங்கா சட்னிங்க இட்லி மொளவா பொடிங்க இதுதாங்க காலையில மத்தியானத்துக்கு வந்து காலைலயே போயி கொஞ்சுண்டு மட்டனு கொஞ்சுண்டு சிக்கனு எடுத்துட்டு வந் துருக்காங்க
பரவா இல்லங்க நெறையா டிஷ்ஷஸ் செய்றீங்க போலயே சூப்பருங்க
அப்பில இல்லங்க இன்னிக்கு செஞ்சோனா நானு பசங்க மட்டுதாங்க இப்ப இன்னிக்கு செஞ்சுட்டோனா நாளைக் குட அந்த கொழம்பு நாங்க யூஸ் பணிப்போங்க
நல்ல விஷ்
ஆமாங்க சின்ன பெரிய பைனுக்கு மட்டு
ஃபுட்டு வேஸ்ட் பண்றது கெடையாது ரொம்ப நல்ல ஏனா நெறையா பேரு உணவு இல்ல இல்லாம ரொம்ப தவிக்கிறாங்கோ ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கோ நீங்க சொல்றது ஏனா ஒரு டைம் சாப்டுட்டா அப்டியே சில பேர் ம் சொல்லுங்க
ஆமாங்க கரெக்ட்டுங்க கரெக்ட்டுங்க நீங்க சொல்றது ரைட்டுங்க நா அந்த ப பையனுக்கு மட்டு நாளைக்கு காலைல வெள்ள சாதோ வடிச்சிடேனாங்க அதுல சும்மா ஒரு கேரட்டு பீன்ஸ்ஸு போட்டு
ம்
மொளகாத்தூளு உப்பு போட்டு கலறி குடுத்துருவேங்க பையனுக்கு
சாப்டுப்பாங்ளா கேரட் சாதோ அதெல்லா
அதெல்லா சாப்டுவாங்கங்க
எங்க வீட்ல பெரும்பாலு பிரச்சனையே இதுதா வரூ கேரட் சாதோ வந்து ஏ பொண்ணுக்கு புடிக்கு பீட்ரோட் சாதோ கேரட் சாதோ இதெல்லாமே செரி செய்லான்ட்டு நெனைக்க போம்போது பையனுக்கு படிக்காது அதுவே அவனுக்கு வந்து இந்த ஸ்வீட்னஸ்ஸா இருக்குமா அதனால பிடிக்காதா அதெல்லா வந்து அவுங்க வந்து வேற மாரி இப்ப ரெண்ரெண்டு பேருக்கு நா ரெண்ரெண்டா சமைக்கணுனா கஷ்டோ இல்லையா வீட்டுக்காரருக்கு ஒரு மாதிரி வே
ஆமா
கொழம்பு சாப் தனி தனியா சமைக்க முடியுமா எதாச்சு ஒரு ஐட்டோ எதுனா செஞ்சி விட்ருவே நானு
எல்லா உண்மயாலுமே ரொம்ப க்ரேட் தாங்க இவ்ளோ பேருக்கு பாத்து பாத்து எல்லா ஹெல்த்தியா செய்யணுன்றது ஒரு அதுக்கெல்லா ஒரு மனசு வேணுலங்க
செஞ்சுதா ஆவுனு இல்ல அதனாலயே அத நம்பளுக்கு பழகிடு போ ஒங்ளுக்கு இப்ப தெரில அதுவே இப்ப கொஞ்சோ பசங்க வளந்தது பாருங்களே இவுனுக்கு ஒன்னு பிடிக்கு அவுங்களுக்கு ஒன்னு பிடிக்கு அப்ப நீங்க ஒன்னொன்னா ரொட்டீன் லைஃப் அது வந்து பழகிடூ உங்களுக்கு ஸ்டாடிங் கொஞ்சோ செய்யு போது கஷ்டமா தோணு அப்றமா இதுதா இப்டிதா அப்டின்றது பழகிடூ
செரிங்க செரிங்க நானு காலைல பசங்க வந்து பாத்தீங்கன்னா நா எட்டு மணிக்கு போய்டுவாங்கங்க
ம்
அதனால நெறைய சாப்ட முடியாது இல்லைங்களா ஒரு சாதோ னா கூட ஒரு மூணு வாய் நாலு வாய் ஒரு தோசன்னா கூட ஒரு அர தோச
ம்
அதுக்கப்றோ பத்து பத்தரைக்கு ஸ்நாக்ஸுங்க ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒண்ணு குடுப்பேங்க அதுக்கப்றோ காலைலந்து கண்டிப்பா பசி இருக்குங்க
ஆமா
அதனால டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்கோ அது காலியாகிட்டு வந்துடுங்க
ம் ஹும் நீங்க இந்த தேங்கா பால்லு சாதோ இதெல்லா செய்ற துண்டா
ஆ பண்ணுவோங்க பண்ணுவேங்க
எப்டி இப்போ ஜீரா ரைஸ்ஸுதேங்கா இருங்க ஒரு நிமிஷோ ஆ ஜீரோ ரைஸ் என்பது இந்த தேங்காய் பால் சாதமு ரெண்டூ ஒண்ணு தானங்கோ இல்ல அது வேற இது வேறயா
அது வேற இது வேறங்க ஹலோ அது வேறங்க
இப்ப கேக்குதுங்க
அது ரெண்டூ அது ரெண்டூ ஒன்னா வேற வேற யா
வேற வேறங்க வேற வேறங்க
ம்
ஆமாங்க இப்ப வந்து தேங்காய் பால்
சொல்லுங்க டிஃப்ரென்ஸ் ந
ஹலோ கேக்குதுங்களாங்க
கேக்குதுங்கோ சொல்லுங்கோ
கேக்குதுங்களா
கேக்குது எனக்கு நல்லாதான் கேக்குது நீங்க சொல்லுங்கோ
இந்த ஆ தேங்காய் பால் சாதத்துல ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ண முடியாதுங்க அதே மாதிரி ஜீரா ரைஸில் வந்து தேங்காய் பாலலாம் ஆட் பண்ண முடியாதுங்க
ம் ம் ம் ஓக் கேங்க அது தாங்கக்கேட்ட
இப்ப தேங்காய பால் சாதம்னு பாத்தீங்கன்னா ஹலோ அ ஆ இப்ப தேங்காய் பால் சாதம்னா வந்து பாத்தீங்கன்னா எண்ண ஊத்திட்டு
ம்
பட்டை லவங்கம் கிராம்பு போட்டுட்டு ங்க அப்றம் அந்த பிரியாணி இலையு போடலாங்க போட்டுட்டு பூண்டு இருக்கு இல்லலைங்களா பூண்டு ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ந்த இஞ்சி பூண்டு ஆமா
இப்ப கேக்குது
செ எனக் கேக்குது நீங்க பாட்டுக்கு நீங்க பேசுங்க எனக்க எங்குலங்க சிக்னல் இது போல எனக் கேக்குது எல்லா கேக்குது நீங்க பாட்டுக்கு நீங்க பேசுங்க
அப்ரோ பூண்டு இருக்குல்லங்க பூண்டு வந்து ஒரு ஆ உம்
இஞ்சி பூண்டு பூண்டு மட்டு தா போடுவீங்களா ஆ
ஆ பூண்டும் போடுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுவங்க எதுக்கு பூண்டுன்னா இது வந்து கொஞ்சோ கேஸா இருக்குங்க அதனால பூண்டு வந்து ஒரு ஆறு எழு பல்லு பூண்டு உரிச்சு பொடி பொடியா கட் பண்ணி போட்டுருவோங்க
உம் ஹ்ம்
அதுக்கப்ரோ முந்திரி
ஆமாங்க நாங்கலு முந்திரி சேக்குவோம் அப்ரோ பால வந்து தேங்கா பால எடுத்து வச்சுக்கணு இல நம்போ அத அரைச்சி எத்து வச்சுக்கணு
ஆமாங்க நீல ஆமாங்க காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்ச மொலஹா தாங்க
ஆமாங்க ஆமாங்க
போட்டுட்டு
இந்த தண்ணிக்கு பதிலா ஆ இந்த தேங்கா பால எடுத்து ஊத்திடுணு அதுல
ஆமாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுங்க வெங்காயோ வதங்குநோன இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்ரோ தேங்கா பாலுங்க
உம் இப்ப அது கூட தொட்டுக்கன்னு பாத்தா நீங்க என்ன ச செய்வீங்கோ
ஆ நான்வெஜுன்னு செய்யறப்ப சிக்கன் மட்டன் கொழம்பு இருக்குங்க வெஜ்ஜுன்னு செய்யறப்ப பாத்தீங்கன்னா முழுக்க முழுக் க்க வந்து குருமா வெப்பேங்க
ஆமாங்க அது இதுதா நல்லா இருக்கு நா நாங்க நெறையா இருந்துச்சு சிக்கன் கிரேவி மாரி பண்ணி விட்டுருங்க தொக்கு மாரி பண்ணி வுட்டுட்டாக்கா ரொம்ப
ஆமாங்க நான்வெஜ்ஜுக்கு சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்குங்க
ஆமாங்கோ அப்படித்தா செய்யு
நல்லா இருக்குங்க இதே வந்து ஜீரா ரைஸ்சுன்ற இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ வடுச்சிருவோங்க
ஆ
வடுச்சுட்டு ஜீரா தாலி க்குறப்பியு நம்ப ஜீர போடுவோங்க
உம்
அதுல கொஞ்சோ நெய்யும்
ஆமாங்க நெய் நெய் போடுவோ இந்த நா நார்து சைடுலாம் ப்பாத்தா ரெகுலராவே வீட்டு்ல தெனமுமே அதுதாங்க
அவங்க அவங்க வந்து ஜீரா ரைஸ்க்கு ஆமாங்க
ஆ
அவங்கல்லா ஜீரா ரைஸ்க்கு டாலு டால் வச் சு சாப்படுவாங்கக அவ்வளோ அருமையா இருகுங்க டேஸ்டு
உம்
டால் தா வெறு டால் வெறும் சாம்பார் தாங்க கெட்டியா இருக்கு டாலுன்னு அத வச்சுதாங்க செய்வாங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க
ஆமாங்கோ நா கிட்டத்தட்ட அங்க இருந்து இருக்கங்கோ முன்னாடி ஒரு ஏழு வருஷோ கிட்ட அப்டி பக்கோ வீட்ல நொ நா நெறைய பாத்து உண்டு ஆ நறைய தாலு ரைஸ் எல்லா பாத்தீங்ன்னா நம்மள மாரி எல்லா அவங்க வடிக்க மாட்டாங்கோ ஒரு சின்ன கப்ல கொஞ்சமாதா அவங்க ரைஸ் எடுப்பாங்கோ மத்தபடி பாத்தா காலைலயு ரொட்டி எங்க ஒரு சப்ஜி ஒரு காய்கறிங்கோ மத்தியமு காய் காய் எவ்வளோ சேக்குவாங்ங தெரியுமா நெறைய காய் வாங்குவாங்கோ நெறைய சேர்ப்பாங்கோ அதெல்லா வந்து உண்வில அவங்கோ சாப் அது ரொம்ப ஹெல்தியா நா நனப்பே
ஹெல்த்தி ஹெல்த்தி ஆமாங்க
மூண்ணு டைமு ரொட்டி சலி சலிக்காம அப்புறோ இந்த இந்த ரொ ட்டி எல்லா வரு தெரியுமா உங்களுக்கு ஆ இந்த கம்பு ரொ ட்டி இந்த சோளோ ரொட்டி இதெல்லா கூட நறைய பண்ணுவாங்கோ அப்டி ரொம்ப ஈஸியா தட்டி போடுவாங்கோ நா ரொம்ப அது பிரமிப்ப நின்டுபா நம்ம பக்கொனா இங் க வெரியு இந்த சாதோ சாதோ சாதோ சாதோ ரொம்பவு எடுக்க கூடாது ஆமா நா வந்து எப்டி பண்ணுவீங்கோ
ஆ
ம்
அவங்க ஃபுல்லா நெ எண்ணையே ஊத்த மாட்டாங்க நெய்
நெய் நெய் பசங்களுக்குல்லா ரொம்ப ஸ்ட்ரென்தா இருப்பாங்கோப்பா பசங்கல்லா ரொம்பொ இதுவா இருப்பாங் கொ நெய் எந்த அளவுக்கு யூஸ் பண்றது வெறியு காய்கறிங்கு நம்பல்லா காய்கறி ங்களா இப்போ நாலு கிலோ அர கிலோன்தா வாங்கிட்டு வருவோ அவங்கல்லா மொத்தமா வந்து இந்த உருளக்கெழங்கெல்லா அஞ்சு கிலோ அப்டே வெங்காயொ பாங்குறப்புல்ல வாங்குவாங்க ஆ பீன்ஸ் ரெண்டு கிலோ கேரட் எல்லாமே நெறைய நெறைய வாங்குவாங்கோ ஏன்னா அவங்க மூணு டைம்மு சப்ஜி செய்யறதுனால அவங்களுக்கு வந்து பத்தாதா அந்த
உண்மதாங்க உண்மதாங்க இன்னொன்னு வந்து பாத்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
அதனால வந்து அவங்க வந்து நெறைய பர்ச்சேஸ் பண்ணி வீட்ல வீக்லி ஒன்ஸ் து வாரத்துக்கு ஒரு டைம் வெச்சிருவாங்க்ளா ஆ இந்த மாரி கிலோ கணக்குல வாங்கி அதனால அவங்க மதியோ வந்து அந்த தாலு சாதோ பண்ணா கூட நம்ப சின்ன கிண்ணோ இரு கோ பாருங்கோ பசங்களு ஊட்டுற அளவுக்கு தா பா சாதமே வெப்பாங்கோ ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தா ஒருத்தருக்கு சாத போட்டுப்பாங்க னு வீதுல ரொட்டி சாப்ட்டு ரொம்ப கம்மியா அப்டி இல்லன்னா புழாவ் வந் ர மாரி பண்ணிடுவாங்கப்பா அதுல எல்லாமே கட் பண்ணி போட்டு மொத்தமா குக்கர்ல பருப்பு கிருப்பு அரிசி எல்லாமே போட்டு மொத்தமா விஷில் விசில் உட்டுட்டு ஒன்னா வேக வச்சு அத எடுத்து ஆமா
வேற
சில டைம்ல ரொம்ப போரு இது வெள்ள சாதமே சாப்டுறமேன்னா வெரைட்டி டியா செய் இல்லனா இது செஞ்சுப்பாங்கோ அப்டி இல்லன்ன நீ சொன்ன மாராச்சு நீட்டுவாங் கொஞ்சோன் நெய்ய விட்டு
ஆமாங்க
அரிசி கழுவி போட்டு அப்டி அங்கதா பாத்திருக்கே இதெல்லா வந்து நெறையா ஆ
என்னங்க அவங்க வந்து வடிச்ச பாஸ்ம ரைஸ்ஸயேங்க ஆ ம் ஆமாங்க நம்பளுக்கு நாம்ப இந்த மாரியே பழகி கிட்டோங்க பழகிட்டாங்க அதனாலங்க சரிங்க மிக்க நன்றிங்க உங்ககிட்ட பேசினதில ரொம்ப சந்தோஷங்க மீண்டும் ஒரு கால்ல பாக்கலாங்க நன்றி தோழி நன்றி தோழி நன்றி தோழி நன்றி